ஹலோ ஆ கேக்குதா
ஆ ஆ கேக்குதா சொல்லுங்க நா என் சைட் ஏதா தெளிவா இருக்கா
ஆ தெளிவா இருக்கு
ஓகே என்ன டாபிக் பேசலா
என்ன நீங்களே சொல்லுங்க என்ன டாபிக் பேசலான்ட்டு
சேரி இந்த வீட்டு தோட்டோ அத பத்தி பேசலாமா
எது பத்தி
வீட்டு தோட்டோ அதாது நம்ம அந்த வீட் வீட்ல தோட்டோ அமைப்போல சோ அத பத்தி ம் நீங்க வீட்டு தோட்டோலா வெச்சிருக்கீங்ளா இல்ல அத பத்தி பாத்திருக்கீங்ளா
வீட்டு தோட்டோ வெக்கணு எனக்கு ரொம்ப ஆச ஆனா எங்க வீட்ல எடோ இல்லாததுனால எனக்கு வெக் க்க முடில அப்போவுமே சின்ன சின்னதா எப்டி த மொளகா அப்றோ க கொத்தமல்லி அந்த மாரி நட்டு வெச்சி ரோஸ்சு அந்த மாரி தா இப்ப இங்க வந்து என்ன ஃப்ரெண்ட்ல நெறைய எடோ இருக்கதுனால ரோஸ்சு கரு அப்டி சக்கப்பழோ மாம்பழோ அதெல்லா வெச்சி விட்டிருக்கோ
ஓ ஓகே ஓகே எனக்கு வீட்டு எடுத்துட் வைக்கிறக்கு எங்க வீட்லியுமே நறைய செடிகள் நறைய வச்சிருக்கோ இப்ப முன்னாடி எங்க வீட்ல என்னன்னா நறைய ரோஜா செடி வச்சிருப்போ இந்த செவுரு எங்க வீட்டுக்கு காமௌண்ட ஃபுல்லாவே ரோஜா செடி அந்த இதா நிக்கு பஸ்ல போற பிள்ளங்கல்லா இழுத்து சண்ட கூட வந்துருக்கு பிள்ளைங்க எங்க அப்பா கிட்ட திட் திட்டு வாங்கி அந்த மாரி பெரிய ஃபைட் சீன் கூட நடந்துருக்கு ஏனா அந்த அளவுக்கு அதுல ரோஜா ஒரு நாளு அஞ்சுலா நிக்கு வரிசியா காமௌண்ட்ல வச்சுருப்போ அவ்ளோ ரோஜாவு அப்டி பூ பூக்கு முள்ளு இல்லாத ரோஜானு சொல்லுவாங்க சோ அது வந்துட்டு ஆமா எப் எப்போமே செடியில பூ இருந்துகிட்டே இருக்கு எங்க வீட்ல யாருமே அப்டி பறிச்சிட் தலைல ரோஜா வச்சுட்டு போமாட்டாங்க ஏனா வீட்ல மல்லிக பிச்சி அந்த மாரி எல்லாமே இருக்குமா அப்ப எல்லாருமே மல்லிக பிச்சியே வச்சுட்டு போவோ ரோஜாவ பறிச்சு வெக்கணுன் யாருக்கு ஒரு விருப்போ இருக்காது ஆ அத நம்ம பாக்கும் போது அழகா இருக்கு அது எ துக்குடா பறிச்சுக்கிட்டு பாக்குறதுக்கு நல்லா இருக்குல்ல ஆ அப்ப இந்த பிள்ளைங்க என்ன இப்ப என்னனா எங்க இது மெயின் ரோடு இருக்கிறதுனால காலேஜ் பஸ் எங்க வீட்டு செவர கொஞ்சோ ஒட்டி தா போகு ஒண்ணுக்கு ரெண்டு பஸ்சு வந்துருச்சுனா கொஞ்சோ செவர ஒட்டி போகு ஒன்னு அந்த பிள்ளைங்க எப்போ பறிகிறது ஒரு ரெண்டு நாள் பறிச்சாங்க மூணாவது நாள் பறிக்கும்போது தொ தொட்டி கீழ விழுந்துடுச்சு இதுல எங்க அப் பா பயங்கரமா டென்ஷன் ஆகி வண்டிக்காரங்கிட்ட சண்டைக்கு போய் அந்த பிள்ளைங்கிட்ட சண்டைக்கு போய் அது பெரிய சீனாவே ஆயிடுச்சு இப்ப இப்ப ரொம்ப நாளைக்குப்பிறவு வீடு மா த்தி கட்டுன அப்புறமா பின்னாடி கொஞ்ச இடோ இருக்கு அதுலியு இப்ப நறைய ரோஜா அதாவது நறைய ரோஜா வாங்கி வச்சிருக்கோ ஓரளவுக்கு எல்லா செடி மல்லிக பிச்சி ரோஜா எல்லாமே நெறையவே இப்பதா இப்பதா கொஞ்ச நாளா வாங்கி வச்சிருக்கோ இங்கியுமே என் வீட்லியுமே நா ஃபுல்லாவே ரோஜா வாங்கிருவே என்னோட பர்த்டே வீட்டுக்காரங்க பர்த்டே கொழந்தைங்க பர்த்டே யாரோட பர்த்டேயு மிஸ் பண்ணாம எல்லா பர்த்டே ஏதோ ஒர் ரோஜா வாங்கிர்வ
ஒரு நாங்க இப்போதா வாங்கி வச்சோ நா அங்க வர்றதுக்கு முன்னே அங்க வந்து சக்கப்பழ மரமு மாங்க மாம்பழோ பழுக்கு அந்த மரமு நின்னுச்சி அப்றோ ஒரு தென்னைமரோ உண்டு அப்றோ அல்ரெடி அவுங்க வந்து ரெண்டு மூணு ரோஸ் வாங்கி வச்சிருந்தாங்க அ முன்னாடி நறைய ரோஸ்ஸுங்க இருக்கு இப்ப வீட்டு வேல நடந்தனால எல்லாமே எடுத்துட்டாங்க இப்ப நா வரத்துக்கு வந்து டைம்ல ஒரு ரெண்டு ரோஸ் வச்சிருந்தாங்க அது வந்து நீங்க இப்ப இந்த முள் இல்லாத ரோஸ் நறைய பூக்கு ஒரு பக்கெட்ல வச்சு வச்சிருந்தாங்க இப்போ ஒன் வீக் பிஃபோர் அ ஒன் வீக் பிஃபோர் தா நாங்க ஒரு நர்சரிக்கு போயி ஒரு எட்டு ரோஸ் கிட்ட வாங்கிட்டு வந்தோ அதா நறைய இட இருக்கு ஃப்ரெண்ட்ல நெறைய இடம் இருக்குமா ஆல்ரெடி பைக் ஒரு நாலு பைக் கிட்ட நாலஞ்சு பைக்கிட்ட நின்னா அத விட நிக்க இட வேணு அதனால அது சைடோடி வச்சு விட்டு இப்பதா டேபிள் ரோஸ் அது அப்றோ அழ குச்செடி கொஞ்சோ கத்தால ஒரு நாலஞ்சு அந்த மாரி வச்சி வளத்துட்
ம் அ ரொம்ப நல்ல விஷ்யந்தா எனக்கு இந்த வீட்ல இந்த காய்கறிகள்லா வளக்கறது பிடிக்குன்னா சின்ன சின்ன காய்கறிகள்லா வளப்ப முன்னாடி இந்த பச்ச பச்ச மொளகா இங்க எங்க மாமா ஊர் சைட்லா வந்துட்டு நாங்க என்ன பண்ணுவோ காந்தாரி மிளகு அப்டின்னு சொல்லுவோ குட்டியாதா இருக்கு இங்க பெருசா அந்த மொளகா யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனா அங்க வந்துட்டு அதாது து கொஞ்சோ இந்த மார்த்தாண்டோ சைடு அந்த சைட்ல்லல்லா என்ன பண்ணுவாங்கனா காந்தாரி மிளகு தா அதிகமா யூஸ் பண் ணவோ பயங்கர காரமாருக்கு அதாவது காரோ கடுகு சிரித்தாலு காரோ கொறையாது அப்படிங்கிற ஒரு விஷ்யோ சொல்ற மாரி தா அந்த மொளகா அந்த மொளகா அவ்ளோ குட்டியோன்டு இருக்கு அப்புறோ ரவுண்டாவுருக் மொளகாருக்கு அதெல்லா உண்மையிலே அவ்ளோ காரமாருக்கு நம்ம சாதா வீட்லருக்குற மொளகா மாதிரியெல்லா இல்லாத் அத விட பயங்கர காட்டமான காரமாருக்கு
ஆ இது மொளகா வளக்கலா அப்புறோ இந்த கொத்தமல்லி புதினா அதுவு
ஆ பொதினா ஒடனே வருதா ஆனா மல்லி கீரை இப்ப வருதான்னு கேட்டா எனக்கு தெரி முடியல ஏன்னா நானு நறைய வாட்டி ட்ரை பண்றேன் ட்ரை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கே வரவே மாட்டேங்கிது ஆனா புதினா ஒடனே வருது அது ஒடனே அடாப்ட் ஆயிக்கிது ஆனா இந்த மல்லிக்கீரை நானு ஒவ்வொரு வாட்டியு ட்ரை பண்றே வரவே மாட் கிது எல்லாரு ஈசியாருக்கு அப்படின் போட்றாங்க வெந்தையக்கீர அந்த மாரிலா ட்ரை பண்றாங்கா ஆனா வெந்தயக்கீரை வச்சி நம்ம என்ன பண்ண போறோங்கறதுனால அத நா ட்ரையே
ம் ம் சோவப்பு கீரை ஒடனே வரு என்னோட எங்க வீட்ல வந்து உண்டு எங்க வீட்ல பின்னாடி எடோருக்கு பெருசா வளந்து ஒரு வெத்தல செடி மொளகா செடி அப்புறோ மல்லிக்கி இது கொத்தமல்லி தக்காளி அது மின்ன வச்சிருக்கோ அ பின்னாடி வச்சிருக்கோ மின்ன வந்து ரொம்ப எடோருக் அதனால அந்த தொட்டிலயே வச்சு காம்பவுண்டல வச்சு வளக்குது வளர்க்க ஆச வந்து இனி வெங்காய செடி இங்கயே நீ வளத்துக்கலா அப்பிடின்னு சொல்லிட்டு
ம் ஆமா கீரையு நமக்கு நல்லா வருனும்மா நம்ம நம்ம வீட்ல உள்ள காய்கறி எடுத் துறது நல்லது தான நம்ம வெளியருந்து ஏதாவது வாங்குறதுக்கு நம்ம வீட்ல உள்ள காய்கறி நமக்கு தேவையானத நம்மளே வளத்துக்கிட்டா நம்மளை வளத்துக்கிட்டா அதுல ஹெல்துருக்கு நம்ம ரசாயன ஒரோ தெளிக்க மாட்டோ
போது அது ரெட் டேஸ்ட்டே நம்மளுக்கு வந்து வித்தியாசமாருக்கு நம்ம கடையில வாங்க காய்கறிக்கு நம்ம வளத்த காய்கறிக்கு வந்து டேஸ்ட்டு வித்தியாசோருக்
அ நீங்க சமையல்லா கத்துக்கிட்டீங்க போல
நோ நோ நோ அந்த மாரிலா கத்துக்கல மாமியார் சமயல் நம்மளோட வேல சாப்புட்றதுதா
ம் எப்படி வேல செஞ்சுதானே ஆகணு
வேல செஞ்சா இப்போதைக்கி அந்த ஐடியா தனியா போயிட்ற மாரி ஐடியா இல்லல்ல
தனியா போனா தா வேல செய்யணுன்னு இல்ல நம்மோ இருக்க வீட்ல நம்ம வேல செய்யாம எப்பிடி உட்காரும் போத் நம்ம நமக்கு கொஞ்சோ கொஞ்ச நேரத்துல ஒரு மாதிரி இருக்குல்ல நம்ம
சமையல் மட்டுமே அவுங்க பண்ணுவாங்க இது பாப்பா ஆ பாத்தரோ கழுவது அப்புறோ வீடு கூட்டுறது தொடைக்கறது அது நா பண்ணிருவே அவுங்க கடைக் கு போயிட்டு வரதுக்கு கரெக்டா ஒரு மணிக்கு தா வருவாங்க மத்தியோ அவங்க நானே வச்சர்ன்னு சொல்லிடுவாங்க செல நேரோ சோறு மட்டு வைப்பே குள்ளையு நைட்டு அங்கருந்து சாப்பாடு வந்துரு அதனால மதியோ அவங்க நா வந்து கொழம்பு வச்சுட்டு
டெய்லி நைட்டு ஹோட்டல் சாப்பாடு தானா
ஆமா டெய்லி நைட்டு ஹோட்டல் சாப் காலயு நைட்டு ஹோட்
ஓ ஓகே ஓகே டிபன் அதாவது அவங்க வந்துட்டு டிஃபன்லேருந்து எல்லாமே ஹோட்டல் வச்சிருக்காங்க
ம் டிஃபன்ல மார்னிங் வந்து தோச சப்பாத்தி பூரி அ டீ வடை அதெல்லா உண்டு மதியோ கெடையாது ஒரு மணிக்
போட்டுருவாங்களா
ஆமா மாமியார் மாமனார் போவாங்க நைட்டு என்னோட வீட்டுக்காராங்க கொழுந்தனாரு அப்புற வேலை ஒரு பையன் வேலைக்குனா எங்க வீட்லயேதா இருக்கா அந்த பைய இப்ப அவனு போவா அவ வேற வேலைக்கு போவா இதுக்கு நைட்டு வந்து இதுக்கு போவா அ அதனால ஆள் ஆ பரோட்டா ஃப்ரைட் ரைஸ் ஒரு நாள் எங்க கடையில வந்து ட்ரை பண்ணுங்க
ம் கண்டிப்பா கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணலா ஆஃபர் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணிட்டா போச்சி கம்மி இல்ல டேஸ்ட்டு முக்கிய எங்களுக்கு
டேஸ்ட் எங்க வீட்ல எங்க மம்மி எல்லா வாங்கி சாப்டுறாங்க அடிக்கடி இப்போ
ஓ அப்டியா பரவாயில்ல அது அது வந்துட்டு பொண்ணுக்காக வாங்கி சாப்டுவாங்க பொண்ணு வருத்தப்பட கூடாதே அப்டிங்றதுக்காக
எங்கம்மா எல்லா ஃப்ரைட் ரைஸு ரொம்ப சாப்ட மாட்டாங்க அந்த டேஸ்ட் புடிச்சாதா வாங்குவாங்க
ம் அப்ப இங்க ஃப்ரைட் ரைஸூ இருக்கு எப்டி
ஆ ஃப்ரைட் ரைஸ் இருக்கு கொத்து பரோட்டா சாதா பரோட்டா கொடலு மட் வந்து வாங்கிட்டு போ சொன்னா பார்சல் பண்ணி தர போறாங்க வீட்டுல போயி நல்லா சாப்புல்லா
அது ஒண்ணு இல்ல அதெல்லா ஒண்ணு இல்ல வர சொல்லி வாங்கிர்லா அது பிரச்சன இல்ல நம்ம இங்கே ப்ரைட் ரைஸ்னா நம்ம எங்க போறோ அப்டின்னு சொ ன்னா இங்க பிள்ளையார் கோயில் பக்கத்துல அங்க போய் தா வாங்குறது ஆ இப்ப அடிக்கடி வேற
இங்கை ரொம்ப இங்க யாருமே இந்த கேஸ் தட்டுப்பாடு வந்தனால ரொம்ப யாருமே ஃப்ரைட் ரைஸ் இது பண்ணல கடைலல்லா இப்ப ஃப்ரைட் ரைஸ் இல்ல அன மேக்சிமம் ஃப்ரைட் ரைஸ் இப்ப அவுங்க ஹண்ரட் தான குவான்டிட்டி நெறையா இருக்கு அதனால ஒருத்தங்க ஒரு கஷ்டமர் வந்துட்டாங்கன்னா அவுங்க திரும்ப இங்கலா வாங்க வருவாங்க
அப்டி சொல்றீங்க ஆ இல்ல இப்ப ஏன்னா எங்க அம்மாவுக்கு கொஞ்சோ அதிகமா ஆசையா இருக்கு இப்ப ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுறது பரோட்டா சாப்படுறதுளா எங்க அம்மாவுக்கு ரொம்பஆசையா இருக் க்கு இப்ப அடிக்கடி நைட் எல்லா இருந்து எங்க அம்மாவுக்கு டின்னர் வெளியே போய் வெளியே போய் தா வாங்குறோ இப்ப வந்து அந்த அந்த ஒரு அந்த ஏரியில கெடக்கிறது வந்து நெஜமா நல்லா இருக்கு அதாது நமக்கு இங்கெல்லா கெடைக்கு தெரியாதுல்லா அங்கதா ட்ரை பண்ணோ எனக்கு முன்னாடி வேற ஒரு வாங்குவ அது வந் ரொம்ப அளவுக்கு புடிக்கல இங்க வாங்குறது கொஞ்ச நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு அப்றோ எனக்கு அதுவுமே புடிக்காம
சாப்ட்டுட்டு எங்க கடையில சாப்ட்டு எனக்கு வேற எங்கேய கடையில சாப்ட்டா எனக்கு புடிக்க மாட்டேங்குது
ஆ
டேஸ்ட்டு இதாய்ட்டு இங்கேக்கா
அது ஆமா அதா நமக்கு அந்த ஒரு டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு அப்டிங்ற பட்சத்துல நம்ம அடுத்த அடுத்தடுத் டக்குனு வேற எதாது சாப்புட்ற மாரி இருக்கு
டா இருக்கு சித்தி பசங்க வந்தாலுமே சென்னைல இருந்து வந்தா அவுங்க வந்தா இது பண்ணுவாங்க இப்ப எடையில வரும் போது வந்து சாப்ட்டு தா போனா அவளுக்கு இங்குல்ளது புடிக்கு
அப்ப சரிதா நா இத கண்டிப்பா ட்ரை பண்றோ அங்க
அதனால அவுங்க அத்தா இங்கதா ஃபோன் பண்ணி சொல்லி மேடம் வந்து சாப்ட்டுட்டு போனாங்க
நாங்களு ட்ரை பண்றோ உங்கள்ட்ட நாங்க ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கிறோ
ஆ புக் பண்ணிக்லா நீங்க சொன்னா நாங்க இங்க வந்து போட்டு வச்ருவோ வந்து வாங்கிட்டு போனா போது
ஆ சரி சரி கட வேற எடத்துலயா இருக்கு வீட்டு கிட்ட இல்லையா
வீட்டுக்கிட்ட இருந்த நம்ம மண்டபத்துக்கு
மெயின் ரோட்ல மண்டபத்துக்கு போற ஓ அங்க அதாவுது அந்த ஜங்ஷன்
ம் அந்த ஜங்ஷன்ல கிட்ட ஜங்ஷன்ல இருந்து இந்த ஊர் ஜங்ஷன் இருக்குல்ல அதுல இருந்து ஒரு ரெண்டுயிது தள்ளி டீஷாப் இருக்குல்ல அதுக்கு ரெண்டுயிது தள்ளி
ஓ சரி சரி சரி கண்டிப்பா ட்ரை பண்லா ஏனா இனி வந்துட்டு நம்மலா அடி கிடி ஏதாவுது என்னைக்காவுது நைட்டு சமைக்கிறதுக்கு விருப்ப இல்லன்னா இன்னக்கி பாருங்க இன்னக்கி பங்க்ஷன் வீடு இருக்கு நா போல இன்னிக்கு நைட்டுக்கு நா சமைக்கவா வேணாமா அப்டின்னு சொல்லி ஒரு முடிவு இருக்கு
ம் இன்னக்கே ட்ரை பண்ணி பாருங்களே பரோட்டா ஃப்ரைட் ரைஸ் வாங்க குள்ள ஏனா சாட்டடே சண்டே இங்க நல்லா சேல்ஸ் ஆகு மேக்சிமம் நெறையா மத்த நாள் வுட சாட்டர்டே சண்டே வந்து லீவ் நாள்
சாட்டடே சண்டே நல்லாவெ சேல் ஆகு அதுவு நமக்கோ கோயில் திருளால்லா முடியிற அன்னிக்கு பாக்குணுமே பய எல்லாரு போய் அந்த கடையில தா நிப்பாங்க அது அது நம்ம இந்த சைடு யாரு போக மாட்டோல்ல நம்ம இதுல இருந்து
புரியல என்ன கேட்டீங்க
ஹலோ
ஹலோ
ஆ நம்ம நம்ம சைட்ல இருந்து இந்த பக்க யாரு போக மாட்டோல பெரும்பால் அவ்ளோ நம்ம இந்த பகுதில தான எல்லாரு போவோ ஆ ஆமா
எங்க இருந்து வருவாங்க
ம் அவங்களுக்கு அதா நமக்கு இங்க நம்ம நம்மளோட ஓரியண்ட்டாவே இப்டியே பழகிட்டோ நம்ம டக்குனு இங்க யாரு போக மாட்டாங்க அந்த சைடு இருக்கிறவங்க அங்க போவாங்க அதனால தா நமக்கு அந்த ஆ
தெரிஞ்சவங்க உண்டு அவங்கெல்லா அங்க தா வருவாங்க நம்ம ஊர்ல இருந்து ஒரு நாலஞ்சு பேர்
ஆமா
நம்ம ஊர் சைடு அப்றோ நம்ம ஊருக்கு அடுத்த சைடு எல்லாமே நம்ம ஊர்ல மேக்சிமம் வாங்க வருவாங்க எனக்கு சொல்லுவாங்கள்ள இவுங்க எல்லா வந்தாங்க அந்த அவிங்க என்னோட ரிலேவ்டிஸ் பாதி பேர் வருவாங்க
ஆ அதா தெரிஞ்சவங்க அந்த மாதிரி வந்துட்டாங்கன்னா திருப்பி வருவாங்க இல்லன்னா ஆமா கண்டிப்பா அ அப்டி என்ன ஸ்பெஷல் போடுவாங்க பெருசா ரொம்ப ஸ்பெஷல் அப்டின்னு சொன்னா இதுதா நல்லா இருக்கு க்கு இத வந்து வாங்குங்க அப்டின்னு சொன்னா எதை சொல்லுவே
கொத்து புரோட்டா நல்லா இருக்கு
ஆ
கொத்து புரோட்ட நல்லா இருக்கு பிரைட் ரைஸ் நல்லா இருக்கு
அப்பத்தின் இந்த ஒரு செட்டு படுத்துருவ
ம் கண்டிப்பா ஆனா எப்பவுமே இங்க புரோட்ட வாங்கிட்டு தரமாட்டாங்க எனக்கு ஏ வீட்டுக்கார் இருக்காருல்ல வாரத்துல ரெண்டு நாள் தா புரோட்டா மத்த நாள் சப்பாத்தி பார்சல் பண்ணி குடுத்துவுட்ருவாங்க
ஓ டயட் மெயின்டென் பண்ண வைக்கிறாளா
டயட் மெயிடன் பன்னா வைக்கிலனா சரி சாப்டு சாப்ட்டுட்டு சரி சாப்பிடு சாப்பாடு விஷயத்துல எனக்கு இது பண்ணா கோவோ வரு அதனால செரி எதாவது சாப்பிட்டு போடமாட்டியோ டீ உருக்க சாமாட்டியா எனக்கு பிடிக்கலனா ஆனால நைட்டு அன்னக்கி அப்பியை எப்பயாவது சாப்டாம இருந்தேனா எனக்கு புடிச்ச மாரி ஏதா போட்டு குடுத்துடுவாங்க டெய்லியு ஒரே பொரட்டா பொரட்டா அந்த மாரி குடுக்க மாட்டாங்க ஒரு நாள் ஃப்ரைட் ரைஸ் குடுத்துடுவிடுவாங்க ஒரு நாள் கொத் து பொரட்டா ஒரு நாள் எல பொரட்டா எனக்கு அத பண்ணி குடுத்து விடுவாங்க
ம் ம் எப்டி நம்ம அந்த விஜய் சேதுபதியோட படத்த மாதிரி வருமா பார்சல்
அதா சொல்லுவாங்க என்ன நா வேலைக்கு போற வரைக்கு இதெல்லா வரு அதுக் கப்றோ இங்க மானார் மாமியாரு கொண்டு வந்துருவாங்க அதுனால பிரச்சனையே கெடையாது இவுங்க ஃபர்ஸ் பண்ணதுக்கு முன்னியு அவுங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு என்ன வேணு கேட்டு கொண்டு வந்துருவாங்க
திவி கல்யாணத்துக்கு முன்னாடி பார்சல் வந்துருக்கா இல்லையா
ஆ வந்திருக்கு விடு இத